ஹலோ வணக்கம் தோழி ஆ வணக்கம் தோழி நீங்க நன்றாக இருக்கிறீர்களா
ஆ நன்றாக இருக்கிறேன் நீங்க நலமாக இருக்கீங்களா
ஆ நா நலமா இருக்கேன் தோழி
என்ன செய்கிறீர்கள்
ஆ ஆ வீட்டு வேலைகளாம் முடிச்சுட்டு இருக்கேன் தோழி ஆ தோழி எனக்கு ஒரு சந்தேகம்
உம் சொல்லுங்க வீட்டு வேலைன்னு சொன்னோனதா எனக்கும் சில ஹ உங்ககிட்ட கொஞ்சோ விஷயங்கள்லா ஆ பரி ஷேர் பண்ணணும் அப்டின்னு எனக்கு தோணுது
உம் ஆ நா இப்ப இப்பொழுது ஃப்ரீ தா தோழி சொல்லுங்கள் தோழி
இல்ல குடும்பத்துல அடிக்கடி சண்ட சச்சரவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் அதிகமா வந்துட்டே இருக்கு இந்த மாரி பிரச்சனையால மன உளைச்சல் தா அதிகமாவுது இதுல இருந்து எப்டி வெளில வரது அப்டிங்கிறத பத்தி எனக்கு கொஞ்சோ அ அறிவுரை சொல்றீங்ளா
நானும் அதேதா உங்களிடம் கேட்கலாம் என்று இருந்தேன் தோழி அ எனக்கு தெரிந்தவற்றை கூறுகிறேன் அ அ எதனால் முதலில் நாம் வந்து சண்டை வருகிறது என்ற காரணத்தை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அ நாம் பேசும்போது சண்டை வருகிறதா இல்லது அவர்கள் பேசும்போது எதும் சண்டை வருகிறதா என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த காரணத்தினால் நாம் எதற்காக சண்டை போடுகிடுகிறோம் அ அப்டி அப்டின்னு நம்ம ஃபஸ்ட் பாத்துக்கணு அ அந்த சண்டய அடுத்த அடுத்தது நம்ம வந்து எப்டி தவிர்க க்கலாம் ஆ யார் மூலியமாக அந்த சண்டை வருகிறது அதனை எப்படி அடுத்த முறை நாம் சரி செய்து கொள் அந்த சண்டை வராமல் நம் எப்படி பார்த்துக் கொள்வது ஆ ஏனென்றால் ஆ நமக்கு மன உளைச்சல் இருக்கும் பொழுது நாம் எந்த வேலையிலும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது நம் மனம் நிம்மதியாக இருக்கும்பொழுதா நம் உடல் நலமும் நன்றாக இருக்கும் மனநலமும் நன்றாக இருக்கும் தோழி நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா பஸ்ட் மொதல்ல இந்த சண்ட வரத்துக்கான காரணம் வந்து நெறயா காரணங்களால சண்ட வர மாதிரி இருக்கு அ மொதல்ல பாத்தீங்கனா பொருளாதார நிலையா இருக்கு ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்த ஒனே எல்லார் வீடலயு குடும்ப குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கனா பொருளாதாரம் தான ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு
கண்டிப்பாக தோழி
ஆமா அந்த பொருளாதார ரீதியா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல கருத்து வேறுபாடு வந்து அதிகமான ஒரு பிரச்சன வந்துருது அதுல வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரொம்ப ஒரு பிரிதல் வர மாரி எனக்கு தோணுது ரெண்டு பேருகுலயுமே ஒரு அ புரிஞ்சுகிற தன்ம இல்லாம போயிரூதோ அப்டிங்கிற மாரி அதாவது நா சொல்றத என்னோட கணவர் கேட்க மாட்றாரு அவரு சொல்ற விஷயங்கள் வந்து
நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்களா தோழி இல்ல அல்லது இல்லதரசி ஃப்ரீயா நீங்கள்
ஆ நா இல்லத்தரசிதா வேலைக்கு செல்லல வீட்லதா இருக்கே
அ வீட்டில இருந்தே வருமானத்தை ஈட்டி கொள்ள எதாவது வழிமுறைகள் எதுவும் கையாண்டு கொண்டிருக்கிறீர்களா
அ அது வர அது மாதிரி அ இதும் வர
தோழி அழைப்பில் இருக்கிறீர்களா ஹலோ தோழி கேட்கிறதா
தோழி கேட்கிறது
அ ஆ ஆ ஆ சொ கூறுங்கள் தோழி
அது மாதிரி ஒரு முயற்சி கூட நா செய்யலாமான்னு எனக்கு ஒரு யோசன வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றா இந்த மாரி பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சன வர்றதுக்கு காரணோ வந்து வருமான பற்றாக்குறையாதா இருக்கு
ம் நாம் அந்த வருமானத்தை நம் மூலியமாக ஈட்டும் பொழுது அந்த அந்த பிரச்சனை சுலபமாக தீர்ந்துவிடும் ஆ உங்களுக்கு தையல் கலை ஆரி ஒர்க் அந்த மாதிரி